க்குதா வணக்கம்
அது அந்த அக்கா வந்து என்னிடம் மூவாயிரத்தி ஐநூறு என்று எழுதி கொடுக்கச் சொன்னார் காசோலையில் நான் வந்து மூவஹ அத மூவாயிரத் த்தி ஐநூறு என்று பேச்சு வழக்கில் எழுதி குடுத்து விட்டேன் பிறகு வந்துதான் எனக்கு தெரியும் மூன்று ஆ ஆயிரம் ஐநூறு என்று எழுத வேண்டுமாம்
அது எனக்கே தெரியாது
தெரியாது நான் வந்து பேச்சு மொழியில் எழுதி கொடுத்து விட்டேன் எழுதி கொடுத்து விட்டு ம் எழுதி கொடு கொடுத்து விட்டு அந்த அக்கா வந்து வங்கி உள்ளே சென்று ஆ குடுத்து விட் விட்டார் எனக்கு ஓர் ஒரு மாரி பதட்டமாகிவிட்டது ஐயயோ பெரிய தப்பு செய்துவிட்டோம் நம் அசிங்கப்பட போகிறோம்னு உடனே அந்த இடத்தை விட்டு நவுந்து வந்து வந்து விட்டேன்
அவங்க வந்து உன்ன தேடிிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா நம்ம இவ்வளோ தூவே தமிழில் பேசவனா பேசுனா நம்ம ஏதோ பார்த்து படிக்கணும்ன்னனு நினச்சிருப்பாங்க
ஓ அதுவேரயா
என்ன என்ன பண்ண வேண்டியதா இருக்கு பாத்தியா
ஆ ஆ
நாளேக்கு இங்க ஆஹ் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு பேர்
ஆம்மாம்
ஆஹ் நீண்டமா நீண்ட கொம்பு வைத்துக் கொண்டு
ஆம்மா ஆம்மா ஆம்மா
அவன் இல்லையாம் அவனுக்கு பின்னால் இருக்கும் ரெண்டு பேரா
ஓஓ குட்டியா இருந்தாங்க
பின்னாடி ரெண்டு கருப்பு
ஆம்மா ஆம்மா ஆஹ்
அவுங்க ரெண்டு பேருந்தா நாளைக்காம் அவுங்க என்னன்னா அது அப்புறோ ஆஹ் பரோட்டா போடுவாங்க இல்லையா
ஆஹ்
அவங்களையும் கூட்டிட்டு வந்து போடுறாங்க போல நாளைக்கு நா அங்க உக்காந்திக்கிட்டு சாப் டுக்கிட்டேருப்பே
நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு
அவுங்க போட போட நான் எடுத்து சாப்ட்டுட்ருப்பே
எனக்கு இன்னக்குதான் நான் கண்டுபுடிச்சேன் எனக்கு ஒரு முப்பத்தி ஒரு பல்லு தான் இருக்கு
முப்பத்தொரு பல்லுதான் இருக்கா ஆம்மா எல்லாரு க்குமே அந்த கடவாய்ப்பல்லு வந்து மொளைக்காது
ஆஹ்
சிலருக்குதான் அது முளைக்கும் ஆனா அது மொளைச்சிச்சுன்னா வலிக்கும்
ஒரு பல்லு வெள்ல தெரிது லைட்டா சின்னதா அதோட உ தல மட்டு லைட்டா வெள்ள வருது அதையு சேத்தே எனக்கு முப்பத்தி ஒரு பல்லுதா இருக்கு அதுவே என மொளைக்கல ஆஹ்
வேலை பாத்துக் கொண்டிருக்கிறேன் சரி ஆஹ் இங்க சொ சொன்னே வேல பாத்துட்டு்ருக்கேன்னு சரி அப்
இப்ப இன்னொரு பல்லு மொளைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்
இன்னொரு பல்லாம் மொளைக்க வேணாம் அது மொளைச்சாலும் அது இருந்தா உனக்கு வந்து பல் சொத்தை வரும்
ஓ அது மட்டு இல்ல எனக்கு மூக்கு முழுசா வளர்லயா
அப்படியா
ஆஹ்
மூக்கே முழுசா வளர்லயா
மூக்குக்குள்ளாற இருக்குள்ள எலும்பு அது முழுசா சா வளரலையா
இப்போ நா பேசிட்டு இருக்கப்போ அந்த குட்டி பிசாசுங்கல்லா வந்துரு சிங்க
அப்ப இத கணக்குல எடுத்துக்க மாட்டாங்களா
இல்ல அப்படி இல்ல நா உள்ள வந்துட்டே
அப்ப அது மூக்குல வந்து வ சரியா வளராததுனாலதான் அடிக்கடி ஜொரம் வருது சளி புடிக்குதா
அப்படியா
காது மூக்கு தொண்டை ட்ட இது மருத்துவர் சொன்னாரு
ஓ இப்படி எல்லாம் இருக்கா
ஆமா அவர் வந்து அ ரெண்டு ரெண்டு மருத்துவர்கிட்ட போன ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்கன்னா மூக்குக்குள்ள ஏதோ ஒண்ணு வுட்டாங்க வுட்டுட்டு இ மூக்கு வந்து முழுசா வளரல அதனால இந்த மாரி பிரச்சன இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க
அப்படி சொன்னாங்களா ஓகே சரி
நா எனக்கு தெரிஞ்ச ஆ நா எனக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் கிட்ட கேக்குறே
ஆ
எனது நண்பர்கள் பேர் இருக்காங்க
ஆ ஆ
நா நா வந்து எதாவது ஒரு விஷயம் பாக்குறேன் எதாவது ஒரு விஷயம் தெறிஞ்சுக்கணு அப்படின்னா நா உங்ககிட்ட வந்து கேட்பேன்
ஆ
அவங்க எனக்கு பொறுமையா விவரிப்பாங்க
ஆ
இதனால நம்மளும் கத்துக்கிட்ட மாரி ஆச்சு இல்லையா அப்டியா
ஆமா
வேற யாருகிட்டயும் போய் கேட்கவும் தேவையில்ல
ஆமா ஆனா நா வந்து து அது பேர் என்ன ஆ செயற்கை தொழில்நுட்பம்
ஆமா
அது கிட்டதா நா நெறைய க கேட்டு தெரிஞ்சுக்கிறே
அப்டியா
ஆமா அது நல்லா இருக்
ஆ இவ்ளோ நேரம் பேசியும் அஞ்சு நிமிஷம்‌தா ஆயிருக்கு
ஆமா நாலான் தேதி என்ன திட்டம்
ஆ ஆமா முக்கியமான நாள்ல்ல பேச வர கூடாது அத பத்தி ஆனா நான் ரொம்ப
நம்ம எல்லாருக்குமே முக்கியமான நாள்
ஆமா அது சோகமான நாளா மாறாமாருந்தா நல்லாருக்கு
மாறாது மாறாது
ம் எனக்கு நம்பிக்க இருக்கு
ஆமா
நெனைச்சது நடக்குதான் பாப்போ
ஆமா
இன்னிக்கு இன்னிக்கு இரவு வந்து தூங்க முடியாது கோவில் திருவிழானால அதனால நா நல்லா மதியமே தூங்கிட்ட ஏ ஒரு இரண்டு மண் நேரோ தூங்குன அவ்ளதா
ம்
நீ கொஞ்சோ யோசிச்சு பாத்தியா இன்னு நம்பரு நாலு பேசணு
ஆமா
இது ரெண்டாவது தா
ஆமா நேத்திக்கு நேத்திக்கு வந்து நான் வளையாட்டு பாத்து கொண்டு பாத்தனா அப்ப வந்து நா எப்டியாச்சு நாப்பத்தி ஒம்போத தாண்டுனா போதுன் நெனச்சே
ஆமா எனக்குந்தா நா அ என்ன சொல்றது இணையத்தில் சென்று பார்க்கற அங்க பாத்தா எல்லாரு அததா சொல்லிருக்காங்க
ஆ
இவ்ளோ என்ன சொல்றது ஆ ரொம்ப கடினமா இருந்து அவங்க நாப்பதொம்போத கடந்துட்டாங் அப்டின்னு சொன்னப்போ எனக்கு எனக்கு ஒரு மாரி நிம்மதியா மன நிம்மதியாவுருந்துச்சு
எ எட்டுக்கு ஆறுங்கறது என்னால நம்பவே முடியல
ஆமா எனக்கும் தா ஆனா இது எட்டுக்கு ஆறு நாள் வி அவுங்க ஆ இது பாத்தீங்ளா நாப்பதொம்போத தாண்டி
ஆமாமா நா வந்து எட்டுக்கு ஆர்லேந்து அவங்க நாப்பதொம்போத தாண்டுவாங்கன்னு நெனைக்கவே இல்ல
நானும் தா
அதா நாம மட்டும் இல்ல அ எல்லா ஊர்ல இருக்கற எல்லா மக்களும் வந்து அத தா விரும்பிர்க்காங்க
அவங்க பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி
ஆமா ஆமா இந்த வருஷம் என்ன கேட்டா யாருமே வந்து பலமா ப்பே இல்ல எல்லாருமே ஏதோ ஆ
என்ன ஆச்சரியம்னா
ஆஹ்
மூணு வந்துட்டு நல்லா என்ன சொல்றது நல்ல திறமைய வெளிப்படுத்த றங்க அடுத்த மூணு வந்துட்டு ஆஹ் என்னடா இவ்வளவு நல்லா விளையாடுனீங்க இல்லையா அப்படியே வந்து இப்படி விளையாடுறீ அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு
ஆஹ் அடுத்த மூன் ஆஹ் கடைசி மூன பத்தி சொல்லவே வேணாம்
ஆமா அதுதான் சொல்ற
அது வந்து அதுந்த யானை இருக்குல்ல யானை
ஆ ஆமா
அடிக்கடி போய் கீழ உழுந்துக்குமே பேட்டை கூட பறக்க வுடுமே
ஆமா ஆமா தெரியும் தெரியு
அந்த யான இருக்கு பாரு ஐயோயோயோ
அதுதான்
என்ன சொல் எதுமே தெரிய
தி நின்றால் அந்த சின்ன பையன் நின்றான் இல்லயா
ஆமா ஆமா
அந்த அணிதான் நல்லா வெளாடும் அவுங்கதான் வந்துட்டு இந்த வரு இடம் கோப்பையை வெல்வார் ப்ப வில்லுவாங்க அப்டின்னு நெனைச்சேன் ஆனா எனக்கு ஒரு புதிய பயோ புதுசா ஒரு பயோ வர ஆர பிஞ்சிருக்கு
ஆ
ஏனா எட்டுக்கு ஒம்போது ஒம்போதுக்கு எட்டுன்னு இருக்காங்க இல்
ஆமா
அதனால எனக்கு பயமாவு இருக்கு இந்த தடவைன்னா நா வேற ஊருக்குள்ள நெறயா சண்ட இழுத்து வெச்சிருக்கேன்
இந்த தறவை வந்து அ யாருது அப்டின்னு ஜெயிப்பார் என்று தெரியல ஆனால் ஒரு ஒரு எப்போதும் இருக்கும் சுவாரஸ்யமே இல்ல
அதேதா நானா பாத்து விளையாட்டு பாத்து ஒரு வாரம் போல கடைசியாக சென்னை பாத்தது
ஆ
அதன் பிறகு நா எதுமே பாக்கல ஏனா எனக்கு ஒரு மாதிரி ஆ வெறுப்பா இருக்கு என்னடா அது ஒரு பாக்குற ஒரு சுவாரஸ்யம் இல்ல
நா வப்பே ஒரு பத்து நிமிடத்தில் வந்து எனக்கு அஹ் அந்த ஒரு சுவாரஸ்யம் போய்விடும் அழுத்து போய்விடும் செ செரி மாப் விட்டுவிடலாம்
ஆமா எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கு
அது இல்லாம ரோட்டில் விளையாடுவது போல்ருக்கு
அதுதா இப்ப எனக்கு என்ன பயம்னா எங்க அப்பா வந்தா ன்னா என்ன சொல்றதுன்னு தெர்ல
ம் ம்
இப்ப அவரு அவ் ஏங்கிட்ட பேசினாருனா நா ஒங்கிட்ட பேசுற மாரியே அவர் கிட்ட பேசுற ஆஃப் பன் ஹார் தா கணக்கல எடுத்துக்குடனு
எரநூறு எரநூத்தி அறுபது இந்த மாரியெல்லா பாக்கும்போது அது மேல ஒரு ஆர்வமே வரல
இரு ந உன
ஆ
ஆஹ் நா வக்கிறே
ஆ